ணக்கம் தோழி காலை வணக்கம்
காலை வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நல்லாருக்
சாப்ட்டாச்சா ம் சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி சாப்ட்டாச்சு இன்னைக்கு என்ன சாம்பாரு ஆமா வெள்ளிக்கெழமல வெள்ளிக்கெழம சாம்பாரு தான
ஆமா தோழி எல்லா வீட்லயு அதேதானே எல்லா வீட்லயு அது ஒரு வழக்கம் ஆயிருச்சு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அந்த செவ்வா வெள்ளி நாளே யே வந்தா சாம்பார் பருப்பு அது மட்டு தான செய்ற மாரி இருக்கு அதனால வந்து அதனால அத வச்சு முடிச்சாச்சு
சேரி சேரி பசங்கலா அதேதா சாம்பாரு மதியானத்துக்கு சாம்பார் சாதம் பீன்ஸ்க்கு கேரட் பொரியல்
ஓ சேரி சேரி ஆ நான் வந்து சாம்பார் வச்சு அந்த மீன் மேக்கர் இருக்குல சோயா சங்ஸ்
ஆமா
அத வந்து மெளகும் மெளகு இதெல்லா போட்டு ஃப்ரை மாரி பண்ணுவே வறுவல் அப்டின் சொல்லு வய் வறுவல்னு சொல்லுவாங்கள்ல மெளகு மெளகு மெளகு மீன்மேக்கர் அந்த மாதிரி அந்த மா அந்த மாதிரி வச்சாச்சு வேற எ என்ன பண்றது எப்ப பாத்தாலு கே அந்த உருளக்கெழங்கு கேரட்டு அந்த மாரி தா செய்றோ சேரி அதனால இந்த மாரி அதனால இந்த மாரி செ செஞ்சிர்லா அப்டின்ற மாரி முடிவு பண்ணியாச்சு ஆமா பசங்க ச கொண்டு போயிருக்காங்க பாப்போ வந்தாதா தெரியு அ இப்டி இருக்கனு லைட்டா ஒரைக்குதுன்னு சொன்னாங் ஆமா இதுக்கு முன்னாடி செஞ்சே அது ரொம்ப காரமா இருந்துச்சு சு சேரினு கொஞ்ச கார கம்மியா செஞ்சே ஆனா இன்னு லைட்டா அது ஒரப் பு இருக்கதா செய்யு அந்த வத்தல் இதுலா போட்றதுனால கொஞ்ச ஒரப்பு இருக்கு வத்தல் மெளகு இதெல்லா போட்றதுனால பசங்க கொண்டு போயிருக்காங்க வந்தோனதா தெரியு
காரமா இருந்தா சாப்ட்ருவாங்ளா இல்ல கொண்டுட்டு வந்துருவாங்ளா
சாப்ட்டு தா ஆகணு கொண்டு வரக்கூடாது ஆசிரியர் பாத்துக்கிட்டே இருப் பாங்க அதனால சாப்ட்டு வந்துருவேங்க நெனைக்கிறே தெரியல சொல்ல முடியாது இல்லமா ரொம்ப வலிசிச்சுமா என்னால சுத்தமா முடியலமா என்னால தண்ணியே இது பண்ண முல்லமா எனக்கு ரொம்போ வயிரு வலிச்சுசுமா அப்டி இப்டிபினு வந்து கத சொல்லுவான் இங்க
எத்தன பசங்க ரெண்டுமே பசங்களா
உங்களுக்கு
பொண்ணு ச ஒரு பொண்ணு
ஓ நல்லது நல்லது ஆ ஆ
என்ன படிக்கிறாங்க பசங்க
பசங்க மொத பையன் வந்து சிக்ஸ்த் படிக்கிறான் ரெண்டாவது உள்ள பையன் ரெண்டாவது படிக்கிறா
சேரி சேரி ஓகே ஓகே
ம் அதனால வந்து அவுங்களுக்கு பிடிச்சதா பாத்து பாத்து ப ண்ற வேண்டியதா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கா து அதுவேதா கண்டிப்பா அய்யோ தாங்க முடியாது இவன் இவன் இதுதா பண்ணு ஆமா நீ இப்ப நேத்து னைட்டே வந்து சட்னி தேங்கா சட்னி அரைக்கிறேனா இல்ல எனக்கு அவனுக்குதா தேங்கா சட்னி புடிக்கு எனக்கு தேங்கா சட்டினி புடி எனக்கு தக்காளி சட்னிதா புடிக்கு எனக்கு தக்காளி சட்னி அரச்சு குடுங்க அப்டினு ஏன்டா சாப்பிடற ஒரு தோசைக்கு ஆளுக்
ஆமா ஆமாங்க அதே ஒரு பெரிய தொல்லையே என்னனா சா அப்புறோ ஒரு தோசைக்கு அவனுங்க கேக்குறத செய்றா
ம் நா அதுதா சொல்றே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ் பண்ணி சாப்புனா அதெல்லாங் கெடையாது அப்ப சோர சாப்பிடு அப்டின்னா அப்புறோ இல்ல செரி ஓகே நா சாப்பிர்ற இல்ல இந்த இந்த ஒரு நாள் து தேங்கா சட்னி வெச்சி சாப்ட்டு இன்னோரு நாள் தக்காளி சட்னி அரச்சு தரேன் அவன் தக்காளி சட்னி அரச்சா ஆ அவனுக்கு புடி ச்சது மட்டு செய்யற எனக்கு புடிச்சத செய்ய மா அய்யோ இவங்க சண்டையே தீராது எல்லா விஷ்யத்திலயு கண்டிப்பா எல்லா விஷ்யத்துலயு வந்து சாப்பாட்டு விஷ்யம் மட்டு இல்ல ஒரு பொருள் விஷயத்தலயா இருக்கட்டு ஒரு பேசுற விஷயத்துல கூட சண்ட வரு அவன் நான்தா சொல்லுவே நா இனிமே நான்தா சொல்லுவேன்மா அய்யோ டே யாராவது ஒரு ஆள் சொல்லு
ரெண்டு வேர் இருந்தா இது ஒரு தலைவலி
கண்டிப்பா இப்ப வந்தொன்ன வந்து அவுங்க ஸ்கூல்ல நடந்தத வந்து டெய்லி என்கிட்ட சொல்லிரனு இந்த கால்ல இருந்து என்ன நடந்து ச்சு எந்தெந்த மா எந்தெந்த ஆசிரியர் வந்தாங்க என்னென்ன சொன்னாங்க எதுதெந்த எழுதாம வெச்சிருக்க எத்தன ஹோம் ஒர்க் இருக்கு அந்த மாரி வந்ததொன்ன கேப்பே ரெண்டு பேரு ஓடி வருவாங்க ரெண்டு பேர் வந்து அட்ட டைம்ல பேசுவாங்க டேய்‌ டேய் ஒரு நிமிஷோ இருங்கடா ஒருத்தர் பேசறத கேக்குறனா இன்னொருத்தன் கோச்சுட்டு போய்ருவான் ஆ நீ அவன் பேசறது மட்டு கேளு போ நா சொல்ல மாட்டே போ அப்டின்னு சொல்ட்டு ஒருத்தன் கோச்சுட்டு போய்ருவான் ஆ அப்டி ன்ற மாரி பிரச்சன வரு ஒரு நிமிஷோ இருங்க ஒரு நிமிஷ் ஒரு ஆள் போய் இத பண்ணிட்டு வாங்க அதுக்குள்ளயே அவன்கிட்ட கேட்டர்ற அப்டின் சொல்லி ரெண்டு பேத்தயு சமாதானப்படுத்துறதே பெரிய விஷ்யோ ஒரு நல்ல மூடா இருந்துச்சுன்னா செரி ஓ கே அவன் சொல்ற வரைக்கு இவன் வெயிட் பண்ணுவான் ஆ வெயிட் பண்ணுவாங்க ஒருத்த பேசற வரைக் கு ஒருத்தன் வெயிட் பண்ணுவான் நல்ல மூட்ல இல்லனா எந்திர்ச்சு போய்ருவாய்ங்க அப்றோ திரும்ப அவிங்கள கூப்ட்டு பரவால்லடா இப்ப என்னடா அண்ணா எதோ சொல்லிட்டுருந்தான்டா அதனாலதான்டா வாடா அப்டின்னு சொல்லி அப்றோ சமாதானப்படுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு
ம் இதுல நமக்குதா ரொம்ப பொறும தேவப்படுது
கண்டிப்பா அது முடில அந்த பொறும‌ வரமாட்டிங்குது முன்னாடி இருந்த பொறும கூட இப்ப இல்ல நமக்கு டக்கு டக்குன்னு கோவோ வந்துருது நம்ம சொல் கேக்கலனொன்னயே நமக் கோவோ வந்துருது ம் அது என்ன சொல்றது இப்ப நம்ம கூப்புறோ ஆ நம்ம கூப்புறோனா என்னன்னு கூட க்கமாட்றாங்க அந்த அளவுக்கு டி வியா இருக்கட்டு போன்லயா இருக்கட்டு அப்டியே உள்ள போய்டறாங்க
இருங்க சகோதரி
பெரிய பெரிய த தலவலியா இருக்கு ஆ பத்து தடவ சொல்லணு இல்ல அந்த பத்து தடவ பத்து தடவ நம்ம சொல்லிர்ப்போ அது சத்தோ ஓங்கி வந்ததுக் அப்றோ இந்த நோ எதுக்கு எப் பாத்தாலு கத்திக்கிட்டே இருக் ஏன்டா எனக் என்ன ஆசயாடா எனக்கு என்ன ஆசயாடா கத்துக்கிட்டே இருக்கணுனு ஒரு தடவயே அத கேட்டுட்டா நா ஏன்டா கத்த போறே அப்டின்ற மார் மாரி இருக்கு‌ அய்யோ ஆ அதா சொல்லிட்டேல்ல நா செய்வே அப்டின்னு ம் ம் எ அடிக்கடி கேக்குறா அவ அடிக்கடி இப்டிதா சொல்றாங் எதுக் கத்திகிட்டே இருக்கீங்க ஏன்டா எனக்கு என்ன வேண்டு தலடா கத்தணுனு அத நம்ம சொல்லுவோ நாலு தடவ பொறுமயா அத காதுலயே வாங்கவே மாட்டாங்க அத கத்தி சொன்னோன மட்டு தா அத கவனிக்கவே செய்றாங்க அது வரைக்குமே கவனோ நம்மகிட்ட ஆ அப்டியே உள்ள போய்றாங்க அப்டியே அந்த டீ வி யா இருக்கட்டு ஃபோனா இருக்கட்டு அதுலயே அப்டியே ஒன்றிர்றாய்ங்க அவிங்கள கூப்ட்டு டே ஒரு‌ மிஷோ நி ப்பாட்டு நிப்பாட்டினு நா சொல்றத கேளு கேட்டுட்டு பாருன்னு சொன்னவோன தா அத நிப்பாட்னோன தா அவிங்களுக் காதே கேக்குது அது வரைவி கேக்க மாட்டேங்கிது அததா அதை மாத்தவே முடியில ப்ச் அதுதா பெரிய இதாருக்கு இந்த டைம் தா பாக்கனு இவ்ளோ நேரோ தா பாக்கணுன்ற மாரி எவ்வளவோ சுருக்கியாச்சு இருந்தாலு அந்த முழு ஈடுபாடு வந்து அது க்குள்ளதா போகுது அந்த டைம்ல வேறெது பண்ண மாட்டேங்கிறாங்க ஆ அந்த டைம்ல வேற எது பண்ண மாட்டேங்கிறாங்க செரி ஓகே இப்ப அத பா பாத்துட்டுருந்தோனாலு இப்ப நம்பளா என்ன பண்ணுவோ இப்ப ஒரு பாட்டோ படமோ ஓடிக்கிட்டு இருக்குனா நம்ம நம்ம வேலய பாத்துக்கிட்டே தான இரு ப்போ ப்ச் சமைக்கிறதா இருக்கட்டு வீடு கூட்டுறது அந்த மாரி நம்ம அந்த இது ஓடிக்கிட்ருந்தாலு நம்ம உள்ள அதுல போமாட்டோல்ல மத்தபடி நம்ம மத்த வேலய செஞ்சுக்கிட்டே இருப்போ ஆனா இப்புள்ள பசங்க அப்டி இரு க்க மாட்டேகிறாங்க பேனு அப்டியே முன்னாடியே நிக்கிறாங்க அத ஒக்காந்து பாக்க மாட்டேகிறாங்க ஒக்காந்து பாக்க மாட்டே கிறாங்க கேக்க மாட்டேகிறாங்க பேச மாட்டேகிறாங்க எதுமே பண்ண மாட்டேகிறாங்க அது முடிஞ்சா தா‌ அவுங்க அத திரும்பவே செய்றாங்க அந்த மாரி கு அவ்ளோ‌ இதா இருக்காங்க நம்ம அப்டி கெடையாதில்ல தோழி இப்ப ஒரு பாட்டு போட்டுட்ருக்கோ இல்ல ஒரு படோ பாத்துட்ருக்கோம்னா நம்ம திரும்ப கிச்சன்ல போய் ஏதாவது எடுத்துட்டு வருவோமா குட்டு இல்ல ஏதாவது சேந் சாப்றதா இருக்கட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிட்டே இருப்போல ஆனா இப்போ உள்ள தலைமுறை வந்து அந்த
இல்ல ஆ எல்லா மாறி போச்சு
ம் கண்டிப்பா அது ப்ச் அது ரொம்ப கெடுதல் இல்லையா அந்த குறிப்பிட் டைம் தா குடுக்குறோ இத்தனைக்கு நம்ம ரொம்போ பாக்கவுறதில்ல இப்ப சாயங்காலோ ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்டின்னா வந்து ஒரு அஞ்சர ஒரு ஆற ஒருமண் நேரமோ ஒன் றமண் நேரமோ தா திரும்ப அஞ்சர மணி ஆறு மணிக்கு படிக்க வந்தர்ணு ம்ச் அந்த மாரி நம்ம டைம் தா சொல்றோ இருந்தாலு அந்த தய கூட அவுங்களால இது பண்ண முடியல
அதா அந்த டிவி பாக்குறனா கண்டினியூஸா ஒரு நால் மண் நேரோ கூட ஒரே எடத்துல ஒக்காருங்காய்ங்க ஆனா இந்த படிக்க சொல்லியும்னு ஒரு எடத்துல ஒக்கார சொன்னோம்னா அப்போதே தண்ணி தெவிக்
ஆமா தண்ணி ஒலிக்கு வாய் வ பாய் பசிக்கு பாத்ரூம் வரு எல்லாமே வ ரு ஐய்யோ கடவுளே ம் முதுகு வலிக்கு தூக்க வரு கொட்டாவி வ
காலு வலிக்கு மாடிபடி ஸ்டெப்ஸ் ஏர்னனால காலு வலிக்கு
ஐய்யோ காலு வலிக்கு கை வலிக்கு முதுகு வலிக்கு கழுத்து வலிக்கு எம்மா புது புதுசா ஒண்ணு புதுஸ்
டையெ ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுனு அப்ப ஒக்காந்து கத சொல்வாய்ங்க
ஆமா டே தயவு செஞ்சி எழுதி முடிச்ட்டு இவ்ளோ நேர டிவிய பாத்துட்டு டெய்லி டெய்லி இதேதா எங்க வீட்லயோ டே இவ்ளோ நேரோ டிவி பாத்தில்ல அந்த டைம்ல வந்து பேசிருக்கலாம்ல அப்படின்னா இல்ல எனக்கு இப்பதா ஞாபக வந்துச்சு எனக் இப்பதா ஞாபகோ வந்துர்ச்சுர அதனால நான் இப்ப சொல்றே ஏ இப்ப கேக்க மாட்டியா செரி போ நா சொல்ல மாட்டே அப்டினு டே செரிடா சொல்றா என்னடா என்னடா ஆ ச்சு அப்டினு அவிங்க என்ன கேட்டு அத சமாதானப்படுத்தி அவுங்கள அந்த ஹோம் ஒர்க் முடிக்க வச்சு சாப்ட்டு படுக்க வெக்கிறதே பெரிய தொல்ல கண்டிப்பா இதெல்லா வந்து சாப்ட்டு முடிச்சு சீக்கிரம் ஒன்பதுரைக்கும்ல்லா சாப்ட்டு முடிச்சட்டாங்க சரி இப்ப வந்து படுகடா விரிச்சு போட்டு படுங்கடா அப்படின்னா இந்தா வரை இந்தா வர இந்தா வரே இந்தா வரன்னாங்க சரி ஒரு பத்து நிமிஷம் வந்து விரிச்சு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேணா போய் பாருங்க பத்து மணி கரெக்டா வந்து இருக்கணும் என் பத்தரை வரைக்கு வரவே இல்ல வந்துக்கு ரூம்ல கதவ பூட்னது அப்புறம் வந்து கதவை தட்டுராங்கா அம்மா தெற நாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து படு க்ரோ அப்டின்
அத ஏ நல்ல விதமா சொல்லும் போது அதை ஏத்துக்க எடுத்துக்கிற மாட்டறாங்கன்னு தெரியல அதேதான்
நம்ம வந்து சொல்றோ நம்மந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோ இத்தனைக்கு நம் நான் போ பால்சூடு பண்ணும் போத இருக்கு கட்டும் இல்ல பாத்தர வெளக்க போதா இருக்கட்டு நான் சொல்றே போது டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்கடா சொல் ர அதை கேட்கவே இல்ல கரெக்டா நம்ம வந்து உள்ள வந்து ரூம்ல கதவு பூட்னதுக்குப்புறம் தான் அவங்களுக்கு புத் த்தி வருதா ஐயயோ ரூம்ல போய் கதவை பூட்டிட்டா ஆமா நீிமல் நம்மல் இனிம்மா நம்ம இன்னைக்கு நம்ம ஹால்ல தனியா தான் படுக்கணும்ன்ற பயம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறமா வந்து இல்லமா சாரிமா அம்மா இனிமல் பண்ண மாட்டமா நாங்க வந்து தூங்கறமா அப்படி இப்படின்னு வந்து படுத்துறாங்க சப்பா கண்டிப்பா நானும் அப்படிதான் நினைச் நம்ம வீட்டு வீட்ல மட்டுும்தான் இப்படி நடக்குது ந நிறைய கேட்க இந்த மாதிரி கேட்க இதுதான் நமக்கு தெரியுது எல்லார் வீடலயும் இதேதான் நடக்குது நம்ம பிள்ளைங்க மட்டும் இப்படி இல்லை அப்படின்னு
பிள்ளைகளுமே அப்படித்தான் இருக்காங்க
கண்டிப்பா தோழி அந்த காலையில அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம நிம்மதியா இருக்கு சில நேரம்ன்னு பாத்தீங்கன்னா அந்த காலையில அந்த ஒன்பதுல இருந்து நான் மூணு மணி வரைக்கு
கொஞ்ச வீடு அமைதியா இருக்கு நம்ம கொஞ்ச நா கத்தாம இருக்கம்னா
நம்ம கத்த நம் கத்த மாட்டோ வீடு சுத்தமா இருக்கு நமக்கு எந்த தலைவலி எதுவுமே வருர்துான அந்த
மூன் மணிக்கு மேல அதே தா சகோதரி அப்பதே நம்ம இந்த வீட்ல இருக்கம்னே இந்த சுத்து வட்டாரத்துத்துக்கே தெரியு அதுவரைக்கு தெரியாது
இப்ப வச்சது வச்ச எடத்துல இருக்கு வச்ச பொருள் வச்ச எடத்துல இருக்கு ஆனா வந்தோடனே கலையும் பாருங்க ஷூ ஒரு எடத்துல பேக் ஒரு எடத்துல டை ஒரு எடத்தல்ல இது பெல்ட் ஒரு எடத்துல சாக்ஸ் ஒரு எடத்துல சப்பா நாலு மணிக்கு அப்படியே நமக்கே
தலவலி வந்துரு ஐயோ இனோடா மறுபடி மறுபடி மொதல் ந்தா அப்படின்ற மாரி
நான் யோசிப்ப என்னாடா நாலு மணியாளலவு மட்டும் தலைவலி வருதா அச்சச்சோ என ரெண்டு தலைவலி வந்துருச்சு அதனால தான் நமக்கு தலைவலி வரு
எல்லா வீட்லியும் அப்போ அதுவே நடக்குது
கண்டிப்பா தோழி அந்த நாலு மணி ஆன தலைவலி எங்க இருந்து வரும்னே தெரியாது ஐயோ வ தலைவலி வந்துருச்சு தலைவலியும் சரிய ஆகாது அது கூட கொஞ்சம் கத்தி கத்தி அது அதிகமாகமே தவற கம்மியாகவே கம்மியாகது
ஆ ம் அன முடிந்த வீட்டது ம் கண்டிப்பா தோழி நன்றி ம்